எ கிட்
ஆ வணக்கம் தோழரே கேக்குது சொல்லுங்க.
தமிழ் தோழரே
ஆ வாழ்க தமிழ் வெல்க தமிழ் தோழரே
ஆ தோழரே இப்போ நா நல்லா இருக்கே தோழரே நீங்க எப்டி இருக்கீங்க?
நான் வா்க்கந்தா தோழரே சொல்லுங் சொல்லுங் ஆ நா சாப்டங் தோழரே நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்டந் தோழரே நீங்க என்ன தோழரே சாப்டீங்க
பக்கது தக்காளி சாதம் தோழரே
அப்படியா தோழரே அது அருமையான சாதம் தோழரே
நீங்க என்ன சாப்டீர்கள் தோழரே
நா வந்து து ஒரு குப்ப தோழரே நா சாப் ட்டது
என்னைக் என்னைக்கும் உணவை கொற சொல்ல கூடாது
ஓகே தோழரே ஓகே தோழரே பிரியாணி தோழரே நான் சாப்டது
பிரியாணியா சேரி சேரி
தக்காளி சாதத்துக்கு என்ன கொற தோழரே தக்காளி அருமையாக போட்டு அதோட தொட்டுக்க வேற எதனா இருந்தா அதோட ஒரு ஊறுகா
பிரியாணி
ஆ அவ்ளதான் தோழரே அவ்ளதா இதோட வந்து நா தக்காளி சாதத்த வந்து நா பள்ளி பருவத்தில் படிச்சிட்டிருக்கும் போது எ நண்ப ஒருத்த இருப்பா தோழரே
ஆ
அவர் வந்து தக்காளி சாதமும் ஆ கோல் கொழபும் எடுத்துக் கொண்டு வருவார் தோழரே
என்ன காம்பினேஷன் இது
நன்றாக இருக்கும் தோழரே அந்த கோழி கொழும்பு கொழி கொழம்பை மட்டும் வெயித்து அந்த தக்காளி சாதத்தை சாப்பிடும் பொழுது ஒரு சுகம் வரும் தோழரே சொர்க்கத்தில் பறக்கும் போல இருக்கும் தோழரே
ஓ அப்படியா
ரொம்ப அருமையா இருக்குந் தோழரே
இப்பதா நீங்க சொல்ல சொல்லதா எனக் கு அத சாப்புடனும் ஆசையா வருது தோழரே
பத்தாததுக்கு வந்து தோழரே இன்னொரு டிஷு நா சொல்ற நல்லாக் கேளுங்க இந்த கேரட் இருக்குல தோழரே கேரட்டு சாதம் கேரட்டு சாதத்துல வந் து ஒரு முட்டைய அடுச்சு உட்டுக்கோங்க
ஆஆ
த கெலந்தா நல்லா ஃப்ரைடு ரைஸ் மாரி ஆக்கிடுங்க ஓகேவா நல்லா ஃப்ரைடு ரைஸ் மாரி ஆக்கிட்டா அந்த முட்டை கொழம்பு வெச்சு அந்த கோழி கொழம்ப வெச் சு சாப்டிங்குன் நெனச்சுக்கோங் நல்லா அப்புடி இருக்கு
அப்படி இருக்குமா ஆ
ஆ நல்லா மஜ்ஜாவா இருக்கு சோழரே
என்ன என்ன தோழரே வார்த்தை மஜ்ஜா மஜ்ஜா என்றால் என்ன
மஜா என்றால் ஒரு அது எப்படி சொல்றது அது ஒரு வார்த்தை என்று அது ஒரு அது ஒரு சொல்ல போனால் ஒரு மொழிக்கான வார்த்தை இல்ல தோழரே மஜா என் ங்குற ஒரு வார்த்தை தெலுங்கில் மஜா என்றால் மாத் ஜா என்ற அர்த்தம் தோழரே மாஜா என்றால் நாம் அன்றாட வாழ்க் கையில் குடிக்கும் குப்பையில் இருக்கும் ஒரு அ குளிர்பானம் தோழரே அதுதான் மார்ஜா என்று சொல்லுவார்கள் புரிகிறதா தோழரே
புரிகிறதா தோழரே
ஆ அதுதான் தோழரே நீங்கள் இந் இந்த மாரி அருமையான காம்பினேஷத்தில் கலந்தடிக்கும் சாப்புடும் ஏதாவது ஒரு இரு உணவு இருந்தால் சொல்லுங்கள்
தோசையில் தோசையில் நான் அப்புறோ நீங்கள் சொல்ற வரவு நான் எது காம்பினேஷன் இது சாப்புடுறதில்லை
தோசையில் நான் சொல்லுகிறன் தோழரே நான் சொல்லுகிற தோசையில் கொலுவாட்டு கொழம்பு போட்டு சாப்டால் அருமையாக இருக்கும் கோழி கொழம்பு போட்டு சாப் டால் அருமையாக இருக்கும் இரா கொழம்பு போட்டு சாப்டால் அருமையாக இருக்கும் ஊர்காவை தொட்டு சாப்புட் டாலும் அருமையாக இருக்கும் தோசை என்பது எவர்கீரீன் அது எந்த ஒரு சுவையான இல்ல சுவை இல்லாத இல்ல ஒரு பொடி இருந்தாலும் போதும் இட்லி பொடி என்று சொல்வார்கள் அதை போட்டு சாப் ட்டாலும் தோசை அருமையாக இருக்கும் தோழரே அதனால அது எப்பயுமே காம்பினேஷன்னு வந்தாலே தோசை தான் தோழரே இந்த நறைய பேர்கள் துணி போடும்போது பிளாக் பேண்டு என்றுவார்கள் அந்த மாரி பிளாக் பேண்டு மாரி தோசை ஒரு பேண்ட் ச்சி தோஷ் சை ஒரு தோசை தோழரே அந்த தோச வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் செட்ட ஆகும் தோழரே
மை உங்களுக்கு வாகனம் ஓட்ட தெரியுமா
ஆ தெரியும் தோழரே நான்கு சக்கர வாகனமா இல்ல இரு சக்கர வாகனமா
எந்த சக்கர வாகனமா இருந்தாலும் செரி உங்களுக்கு ஓட்ட தெரியுமா
ஆ தெரியும் நனக்கு நன்றாக தெரியும் ஆனால் எப்படி சொல்லுவதென்றால் நன்றாக ஓட்ட தெரியும் என்றால் ஓட்ட தெரியும் பட் வந்து அவ்வளோ ஓட்ட தெரியாது தோழரே அதாவது வந்து எப்படி சொல்வதென்றால் ஒரு ஃப்ரொபஷ்னல் மாரி எனக் ஓட்ட தெரியாது ஆனால் அதை பத்தி தெரியும் அதை எப்படி ஓட்டுவேன் என் எனக்கு தெரியாது
அப்போ அப்போ உங்களுடைய இப்போ உங்களுடைய வாகனங்களை பற்றி எனக்கு விவரியுங்கள் அதாவது நீங்கள் உபயோகிக்கும் அங்க இருக்கும் வாகனங்களை பற்றி இது யூஸ் அது எப்படி சொல்றதெல்லாம் நான் அதை யூஸ் பண்ணி எனக்கு
புரிகிறது தோழர் அதாவது நான் யூஸ் பண்ணும் வாகனம் இரு சக்கர வாகனம் அதுக்கு இரண்டு சக்கரங்கள் இருக்கும் தோழரே தோழரே கேக் கிறதா பேசுக்கிறது
கேக்கறது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
இரண்டு சக்கரங்கள் இருக்கும் தோழரே அதற்கு வந்து இன்ஜின் ஒன்று இருக்கு தோழரே பத்தாததுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஹெட்லைட் ஒன்னு இருக்கு தோழரே முன்னாடி அது பக்கத்துல வந்து சைட் லைட்டுன்னு ஒன்னு சொல்லுவாங்க தோழரே இண்டிகேட்டர் என்றும் லைட்டுகள் இருக்கும் தோழரே அப்பறம் வந்து ரேசிங் வந்து முறுக்குவதற்கு முறுக்காதிருக்கும் தோழரே அதை அப்டி முறுக்குனால் அந்த வண்டி பறக்கும் தோழரே அதை பறப்ப நீ நிருப்ப நிரு நிறுத்துவதற் கு பிரேக்குகள் என்று இரு க்கிறது தோழரே அதை அமுக்குனாள் நின்று விடும் தோழரே இரண்டு பக்கமும் இருக்கிறது நான் யூஸ் பண்ணும் வாகனமானது இது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்லாம் பெண்களும் யூஸ் பண்லாம் ஆண்களும் யூஸ் பண்லாம் அந்த மாரி ஒரு வாகனம் தோழரே அதை வைத்து முறுக்கி கினால் அது அறுவது மைல் பறக்காது அதுதான் லிமிட்டு் ஏனென்றால் இது ஆல்ரவுண்டர் என்றுபதனால் இது முக்கால்வாசிநிறைய அ வயது மூத்தவர்கள் யூஸ் பண்ணுவார்கள் இல்லை என்றால் பெண்கள் யூஸ் பண்ணுவார்கள் இல்லயன் கொழந்தைகள் யூஸ் பண்ணுவார்கள் யார் யூஸ் பண்ணாலும் நன்றாக இருக்கும் ஆமா கொழ குழந்தை குழந்தைகளன்றால் ஐந் ஆறு வயது குழந்தைகள் இல்லை தோழரே ஐந்து ஆறு வயது குழந்தைகள் இல்லை அவர்கள் ஐந்தாம் வகுப்பு இல்ல நா எட்டாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தா வகுப்பு பதினொன்றா வகுப்பு படிக்கும் பெரிய கொழந்தைகள்
இல்லை நாட்டு சட்டத்தின்படி அது தவறு
தவறி ஆமாந் தோழரே பதினெட்டு வயசு கீழ ஓட்டுனா அது தவறு அதுவே பதினாறு வயசு மேல ஓட்னா அது தவறு இல்ல அப்டினு நான் சொல்ல மாட்ட தோழரே அது ஓட்டலா ஏனா வந்து இப்ப பேட்டரி வண்டியே வந்துருச்சு அது பதினாறு வயசு மேல கூட ஓட் லா அதுக்கு ஏஜின்றது இல்ல லைசன்சுன்றது இல்ல அதுதா தோழரே நா சொல்ல வர
ஆஹா திடீரெண்டு டியாராக மாறி விட்டீர்களோ தியார் அருமையான தோழரே இப்புடிதான் நீங்க சொல்றது
அதில்லம் போட வேண்டும் கட்டம் அதை போடாமல் போய்விட்டால் அது ஆயிவிடும் திட்டம் யோ ஆண்டவன் எழுதுவது திட் ட்டம் எனிகித் தேவையில்லை வாய்கட்
அருமையான் தியாரு நீங்க சொன்னது என்னனக்கு
அதுதான் தோழரே நான் அவருடைய ரசிகன் என்பதனால் நான் அவரை பற்றி பேஸ் றேன் அவரை மாதிரியே பேசுவேன் தோழரே அது எனக்கு மிகவும் புடிக்கும் நீங்கள் யாரை பத்தியாவது பேசுங்கள் நான் கேக் கிறேன்
நீங்கள் பேஸ் நான் யாருன்னு சொன்னேன் நீங்க கேக்க மாட்டீங்க எப்படி கேப்பேன் நானு
ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க புரியில புரியில தோழரே நீங்க பேசும்வது எனக்கு புரியில
தோழரே டியார் டியார் மாதிரி அருமையாக பேசுனீங்க வாழ்த்துக்கள்
அதுதான் தோழரே எனக்கு வந்து ஹிடன் டேலண்ட் ஒண்ணு இருக்கு அதாவது நான் சொல்ல வரத் என்னன்னா ஹிடன் டேலண்ட் இருக்குது அது மறைமுகமாக ஒரு ஒரு மனிதனுக்குள்ளேயே இருக்கு அந்த மறைமுனுக்காங்கி இருக்கிற ஒரு ஒரு மனிதனியோ அது வெளிய எடுத்துட்டு வரணு வரன்னா ஏனு ஒழுங்கா வாழவே முடியாது அதுதான் நான் சொல்ல வர நீங்க என்னஸ்
அருமை அருமை நீங்க சொன்னது கரெக்ட்தா
அதாவது தோழரே ஒரு ஒரு மனிதன் கிட்டயு மறைமுகமான மறைமுகம் இல்லாம ஒரு டேலண்ட் ஒண்ணு இருக்கு அந்த டேலண்ட்ட வெளில கொண்டு வரதுதா நம்மளோட லட்சியோ அதுதான் தோழரே
லட்சியம் வாழ்க்கைக்கு என்ன இருக்கணும்ன்னா அலட்சியம் படுத்தக் கூடாது
இன்னிக்கு நம்பிக்கை தும்பிக்கை யானைக்கு நம்பிக் கை தும்பிக்கை மனுஷனுக்கு நம்பிக்க அதுதான் நாஸ் சொல்ல வர யானைக்கு பலோ தும்பிக்கேனா மனுஷனுக்கு பலோ நம்பிக்க தோழரே
கரெக்டு கரெக்டு
அந்த நம்பிக்கை வெய் க நம்ம என்ன வேணா இந்த வாழ்க்கையில இருக்குறது எங்க இருந்தாலு சாதிச்சிடலாம் தோழரே உள்ள சந்தோஷோ இருந்தாதா சந்தோஷோ வெளியில சந்தோஷோ இல்லன்னா எங்க போனாலு சந்தோஷோ இல்லது தோழரே ஆமாந் தோழரே அதுதான் நா சொல்ல வர இங்க இருந்தானா சந்தோஷோ இல்லனா சந்தோஷோ இங்கெல்லனா சந்தோஷோ எங்கயுமே கெடையாது அதுதான் தோழரே
அருமை அருமை
அதாவது இந்த மாரி பழ மொழியில் பேசும் சில பேர்கள் எனக்கு தெரியும் தோழரே அந்த சில பேர்களுடன் பலப் பெர்களாக நானும் பெருக வேண்டும் என்று என் ஆசை தோழரே உங்களுக்கு இந்த மாரி எதனா ஆஸ் இருந்தால் சொல்லுங்க
எனக்கும் ஆஸ் சைக்கள் நறைய இருந்தது இப்பவும் இருகிறது அதை நம்ம எப் இப்ப நநையப் நறை அதை நம் எப்படி பார்க்கிறோம் என்றுதான் பொருள் அதாவது நீங்க வந்து ஒரு கோலா பார்க்கலாம் கோலுக்காக ஓட் அப்படிங்களா அது உங்களுக்கு
ஒரு லட்சியத்தை வெயிச்சுக் கொள்ளுங்க அந்த லட்சியத்த நோக்கி போயிட்டே இருங்க அந்த லச் சியோ கடைசியில உங்கள வந்து அடியுதோ இல்லையோ அது நம்மளுக்கு தேவையில்ல அந்த ஜோர்னி அந்த பாதை தான் நம்மளுக்கு தேவ தோழரே அதுதான் நம்மளுக்கு தேவ அந்த ஜோர்னியில போயிட்டு இருக்கும் போது புதுசு புதுசா கத்துக்கலா புது புது ஆளுங்க வருவாங்க அவங்களையும் நம்ம பாத்துலா பழகலா பேசலா ஆனாலு நம்ம ஜோர்னியில போகும்போது நம்மளுக் என்ன நடக்குதோ அதுதா நடக்கு நம்மளுக்கு என்ன எழுதி வெச்சிருக்கோ அதுதான் நடக்கு தோழரே எனக்கு தெரிஞ்சு எனக்கு நேரோ குடுக்கப்பட்டது முடிஞ்சிருச்சுன் நெனைக்கிற நம்ம கண்டிப் கால்ல இணைவோந் தோழரே
கண்டிப்பா வாங்க வாங்க ஆஆஆ